சொல்லுங்க
பேசறது கேக்குதா
கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
ம் சும்மாதா இருக்கே நீங்க
நா சும்மாதா இருக்கே ஸ்டடீஸ்லா எப்டி போது
இப்பதா காலேஜ்ல அட்மிஷன் போட்ருக்கே
ஏ ஐ டி எஸ் ல போட்டிருக்கே பி எஸ் சி
ம் ஓ சாப்டங்க நீங்க
வீட்லதா இருக்கே எங்க போறது
எக்ஸாம்ல ரொம்ப டஃபுங்க
ஆ தப்பா
ஆமாங்க
எ தங்கச்சி கேட்டதுக்கு ஈஸியா தா இருந்துச்சு அப்டின் சொன்னா ஒன்னே ஒண்ணு தா கஷ்டோ சொன்னா
நா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுங்க
பஸ்ட்டு குரூப்பா ஜாலிதா
படிக்காத நேரமே இல்லங்க படிச்ட்டே படிச்ட்டே படிச்ட்டே போயிருச்சு
ம் அவ்வளதா முடின்ச்சு ஆனா எல்லாரு சொல்லுவாங்க ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோனே காலேஜ் லைஃப்ல போயி ஜாலியா இருக்கலானு நம்பிராதீங்க
ஜாலியா இல்லங்க
இல்ல ஸ்கூல் லைஃப்ல கஷ்டப்பட்டு காலேஜ் லைஃப்ல போய் ஜாலியா இருக்லான்னு சொல்லுவாங்க எல்லாரு
அதா எல்லா இன்ஜினியரிங் எடுக்க சொன்னாங்க இல்ல இல்ல நா இன்ஜினியரிங் எடுக்கறேன்னு தா சொல்லிட்டு இருந்தே அப்பறோ ஹே ஹ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்ப எழுதுனனோ அப்பவே இன்ஜினரிங் எடுக்க கூடாது வேண்டா
எல்லா ஈஸியா தா இருக்கு
எனக்கு மேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கஷ்டமா
ஆமா கம்ப்யூட்டரு நீங்க சும்மா மேல மேலாட்டமாதா பாக்குறீங்க அதுக்குள்ள வந்து பாத்தாதா தெரியு எவ்ளோ கஷ்டன்னு நாலா ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலு ஆமா ஒரு எக்ஸாம்ல நாலா ஃபெயிலு
இன்சூரிங் அப்புறொ எடுக்கல
ஐயோ அது கஷ்டம்பா
இந்த ரிங்க் எடுக்குறதா இருந்தே இப்ப எடுக்கல சரி வேண்டா இதுல லெவன்த் டுவெல்தலயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு திரும்பவு
ம்
இன்ஜினியரிங் எடுக்கணு அப்பிடின்னு சொல்லிட்டு செரி ஆர்ட்ஸ்லே பி எஸ்சி போட்றலா
ம்
அப்பிடின் பி எஸ்சி போட்டே
லைஃப்லா எப்பிடி போது
ஏங்க நீங்க வேற
ஏ என்ன
ஏதோ
ஏதோவா
பேலஸ்சு
என்னமோ சொல்றீங்க
அப்பறொ நீங்க சொல்லுங்க
உங்களுக்கு குக் குகிங் பண்ண தெரியுமா
அதெல்லா எது தெரியாதுங்க ஒன்னுமே தெரியாது த அதெல்லா எது கத்துக்கல அதெல்லா எதுமே கத்துக்லங்க
சரி வேற எதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு
நா படிப்பே படிக்க சொன்னாங்கன்னா ஒரு நாள் பூரா படிப்பே. அமைதியா படிப்பே.
வேற
படிக்கெறது தவர எது இல்லங்க. படிக்க தெரியு. தம்பியோட இருப்பே தம்பிய பாத்துப்பே
மேட்ச் பாப்பீங்களா
மேட்ச் பாப்பே ஓ டெய்லி பாப்பே இப்ப ஒரு மூன் நாள் நா சி எஸ் கே தா சப்போர்ட் பண்ட்ருந்தே. எங்க இந்த வருஷோ எல்லா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க
ம் சேரி சேரி சி எஸ் கே யார் புடிக்கு
இழுத்து வெச்சு வம்புக்கு எல்லா ஓவரா பேசுறாங்க‌
ஆ அதுக்குன் சொல்ட்டு நம்மளுக்கு புடிச்ச டீம்ம விட்டு குடுத்தற முடியுமா
ஜாட பேசிட்டு நீங்க என்ன மாச்சு
அ நீங்க பேசுறது நாய்ஸ் வருது
கரெக்ட்டா கேக்க மாட்டிங்குதா உங்ளுக்
ம் நாய்ஸாருக்கு‌. ஆ இப்ப ஓகே.
நீங்க டெய்லி மேட்ச் பாபீங்களா
ஏ இல்லல்ல ஆர் சி புப் ஆர் சி மட்டுந்தா பாப்பே
ஓ நீ ஏ ஆப்புனென்ட் டீமா
அப்பில்லா இல்லங்க இந்தியா மேக்ஸ்னாலந்தே கோலி பாப்பே என்ன கொஞ்சோ நீங்க கொஞ்சோ நல்லா பேசுறீங்களா இங்க ஏ கூட இருக்கறவங்கள்லா வம்புழுக்குறாங்க.
இல்ல அது எல்லாருமே நம்ம டீம் தா நம்மளுக்கு என்ன புடிச்சிருக்கோ நம்ம இது இது பண்ணோதா
இந்தடவ ஊர்க் போலா வம்பிழுத்து வெச்சுட்டு பாத்தா எப்பிடி இப்பிடி வெள்ளாட்றாங்க.
ம்
ஜெயிச்சுருவாங்க நெனைக்கிற மேட்ச்ல தோத்து போயிர்றாங்க தோத்துருவாங்க நெனைக்கிற மேட்ச்சில ஜெயிக்கிறாங்க
ம் உங்களுக்கு எத்தன கப்புருக்கு
எங்ளுக்கு
எத்தன கப்புருக்கு
நாங்க அஞ்சு வெச்சுருக்கோ அஞ்சு
அஞ்ச் அப்றோன்ன
இருந்தாலு இனி ஒண்ணு இந்த தடவ எனக்குஆர் ஆர் ஒரு வேல அடிப்பானுங்களோன்னு ஒரு இதுருக்கு
டெய்லி பாத்துருவீங்களா
டெய்லி பாப்பே இந்த மூணு நாளா இவரு கொஞ்சோ பிஸியா இருந்தனால இந்த மூணு நாள் மட்டு பாக்கல.
ம் என்ன சாப்டீங்க
கால்ல லேட்டா தாங்க எந்திருச்ச. அதுனால இப்பதா கொரு கொஞ்ச நேரோ முன்னாடிதா சாப்ட்டே.
என்னது
ஏய் எப்ப யாராவது ஏதாவது வேல இருந்தா மட்டு தா சீக்கிரோ எந்திரப்பே இல்லன்னா அவ்ளோ சீக்கிரல்லா எந்திரிக்க மாட்ட
ம்ஹும் அது எப்பிடிங்க உங்களுக்கு மட்டு தூக்கோ வருது.
அதெல்லா வருங்க வருஷம்புரா கஷ்டப்பட்டு கால்ல நாலு மணிக்கி எந்திரி ச்சு படிச்சனால வரு இந்த லீவ் முடியிற வரைக்கு தூக்கமாதாருக்கு.
அடேங்கப்பா எப்ப காலேஜ் ஓப்பன்னு சொல்லிருக்காங்க
ஜூலையில சொல்லிருக்காங்க.
ன
அது வரைக்கி ட்ரெஸ் எடுக்குறது. கோல்டு காஃப் து தலவலி எல்லா பிரச்சனையு இருக்குங்க
அட காலேஜ் கோயடான்னு கேட்டங்க
நா க அஹா கோல்டா எனக் கேட்டுச்சி ஆமாங்க காலேஜ் கோ எட் தா
ஜாலி தா
கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு காலேஜ் கோஎட்ல சேராட்டி எப்டிங்க
ம்
அதனாலதா கோயட் காலேஜ்ஜாவே பாத்து சேந்துட்டே நீங்க கோயட் காலேஜ்லயா படிச்சீங்க
ஆ படுத்துட்ருக்கே
எப்டி பர்சன்டேஜ்லா அரியர்லா இருக்கா
அரியர்லா இல்ல இப்பதா வந்துருக்கனு ஒரு எக்ஸாம்க்கு போல அப்பறோ ஒரு எக்ஸாம் போயிட்டு ஃபெயில் ஆயிட்டே ரெண்டு மட்டு அரியரு மீதி எல்லா பாசு
அப்டியா
இல்லங்க அந்த டிராப்டிங் ஃபிராக்டிக்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு கம்ப்யூட்ர்ல அது எப்டின்னா இப்ப நம்ம இன்ஜினிரிங் இருக் குல ஒரு டயகிராம் குடுத்துருவாங்க அந்த டயகிராம வந்து நம்ம அதே மாரி சென்டிமீட்ரு அதே சேம் ரேடியஸ் எல்லாமே வச் சி நம்ம டிரா அத கம்ப்யூட்ர்ல ட்ராப் பண்ணி ப்ரிண்ட் எடுக்கணு பிரிண்ட் அவுட்டு ஆனா நா வந்துட்டு அன்னக்கி அந்த கிளாஸ் ஒரே ஒரு டைம் தா சொல்லி குடுத்தாங்க அந்த கிளாஸ் சொல்லி குடுக்கும் போது நா போல லீவ் போட்டே அதுக்கப்பறோ வந்துட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கு ப்ராக்டிகல் ஸ்டார்ட் ஆயிர்ச்சி சோ ப்ராக்டிக்டிகல் ஸ்டார்ட் ஆனா ஒன்னே லேப்ல வந்துட்டு எங்கள போக விடல அதனால எனக்கு எதுமே தெரியாது ஆ நானு நா வந்துட்டு நல்லா வரைவே சரியா இப்போ ஒரு ஒரு பெர்சன் நின்னுடாங்கன்னா அவங்கள அச்அசல் அதே மாரி வரஞ்சிருவே அப்ப வந்து ஆமா அப்ப வந்துட்டு என்ன ஆச்சினா கம்ப்யூட்டர்ல இருக்குல அது வந்துட்டு எப்டி இருக்குனா நம்ம இப்ப ஒரு லைன் ட்ரா பண்றோன்னு வச்சுக்கோங்க அது வந்துட்டு கீழ வந்துட்டு பார்ட் ஏ செக்ஷன் பி அந்த மாரிலா இருக்கு அதுல நம்ம கரெக்டா டைப் பண்ணா அது கரெக்டா வந்துருமாமா அது வராம நா சும்மா லைன் டிராப் பண்றே அது வந்துட்டு அமெரிக்காலந்து ஆஸ்திரேலியாக்கு போகுது லைனு குறுக்கு ஒழுங்கா எனக்கு கடுப்பாயிருச்சி அப்பறோ என்ன பண்ணே கொஸ்டின் பேப்பர பாத்து மவுஸ் வச்சி மெதுவா அதே மாரி டிராயிங் வரஞ்சிட்டே
தா
கஷ்டப்பட்டு லை லைட்டா மட்டுந்தா மாறிருச்சி சென்டி மீ ட்டர் மட்டுந்தா மத்த எல்லாமே சேமு கடசியில என்ன பண் டே நா வந்துட்டு நம்ம இந்த த்ரீ டி ஆப்ஜெக்ட் குடுப்பாங்கல்ல இப்ப ஒரு இந்த பிளாஸ்டிக் பொம்ம மாரி த்ரீடி ஆ அந்த இது வச்சி அந்த மெத்தேடு வச்சி நா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டே ஏஃபோர் சீட்ல பிரிண்ட் வருது வெறு காலி ஒய்ட் பேப்பர் மட்டு வருது மூண் டைம் எடுத்துட்டே அப்பறோ சார் போ ஒனக்கு இதே போது இதவே பிரிண்ட் அவுட் பின் பண்ணி குடுத்துரு அப்டின் சொல்ட்டா வேற என்ன பண்றது அப்டியே பிரிண்ட் பண்ணி நல்ல வேள ஒன் மார்க் வந்ச்சி இருவது ஒன் மார்க் எனக்கு ஆப்போசிட்ல ஒரு புள்ள உக்கான்ட்டு இருந்துச்சி அந்த புள்ள
நீங்க இன்ஜிரிங்தா எடுக்கணுன்னு எடுத்தீங்களா இல்ல தானா நடந்ததா
இல்ல இன்ஜினியரிங்தா எடுக்கணுன்னு நெனச்சே ஆனா வந்துட்டு நா ஆர்க்கிடெக் ஆகனுன் நெனச்சே எனக்கு அதா இன்ட்ரெஸ்டு ஆனா அது வந்துட்டு இப்ப கொஞ்ச வேல்யூ எல்லா கம்மி ஆயிச்சு அப் அந்த மாரி சொல்ட்டுருந்தாங்களா அப்ப சேரி இப்ப இதா நம்ம டிமாண்டு செரி இதுவே எடுத்துரலா
ஒட்றாங்க ஆனா திரும்ப எதுக்கு நாலு வருஷ கஷ்ட பட்ணு போயி எதுக்கு தேவயில்லாமன்ருக்கு
ஜாலியதா இருக்கு இப்ப நீங்க என்ன ஆட்ஸ் எடுத்து இருக்கீங்களா
ஆமா நா ஆர்ட்ஸ் பி எஸ் சி போட்டே
சேரி அது நல்லது தா
எதுக்கு திரும்ப கஷ்டப்பட்டு கவள படிச்சு என்னத்த பண்றதுங்கிற அளவுக்கு எரிச்சல் ஆயி போச்சு ம்
ம்
வருஷ பூரா படிச்சு கொஸ்டின் பேப்பர்ல ஒன்னுமே எழுத முடில
இந்த நாலு வருஷ படிச்சிங்கன அதுக்கப்றோ பியூச்சர் நல்லா இருக்குமல்ல
எங்ககிட்ட என்ன சொன்னாங்க எலக்சனு சூப்பரா இருக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸி ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த மாரி தா சொல்லி இருந்தாங்க பட் ரொம்ப ரொம்ப டஃப்பு கொஸ்டின் பேப்பரு எப் ப்பயுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருக்கு பாத்தா இந்த வருஷ என்னனா நாலு கொஸ்டின் பேப்ரு டஃப்பா இருந்தது ஒன்னுமே பண்ண முடில
கேக்குதா
கேக்குது கேக்குது நீங்க பேசறது கேக்குது
ஆ அதுக்கப்றோ இப்ப உங்களுக்கு எலக்ஷன் வரனால தா சீக்கிர முடிச்சாங்களா
ஆமா சீக்கிர வெச்சுட்டாங்க இல்லன்னா இனி ஒரு டென் டு ஃபிப்டீன் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க
அப்ப நல்லா டைம் கெடச்சிருக்கு
அப்பயு ஒன்னு பண்ணியிருக்க முடியாது
ஒரே நிமிஷோ இரு செகண்ட் கால் வருது கூப்பட்ற
ம் சேரிங்க த பாய்